அஹ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கொம் நீீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல
காலையில வந்து தோசை செஞ்சேன் ஆஹ மதியது திவ்யா வந்து பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டு சாப்ப சாப்பாடு செஞ்சிருக்கேன்
ஆஹ நானும் அதேதாங்க காலையிலயே கேரட் போட்டு சாப்பாடு செஞ்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்
உம்
மதியம் என்ன செய்யறதுன்னு தெரியல அதான் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் நீங்க எல்லாம்ப் பண்றீங்க
ப்பதான் வந்து அவ வீட்டுல உள்ள எல்லா வேலையும் முடிச்சேன் மாவழ மாவழ அரச் சோர் பசாங் ஸ்கூல் பேயி இருக்காங்க அது வர கண்டிப எதோ வேலை பாக்கு ம் அத ஈவினிங் ச சாப்பாடு ஏதாவது சமையல் செய்யணும்
ஆஹஹ சோரி சோரி
நீங்கள செய்யறீங்க
நானும் சும்மாாதாங்க உட்காந்துருக்கேன் டிவி பாக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க மதியத்துக்கு சாப் சாப்பாடு செய்யணு காய்கறிலா கட் பண்ணி வெக்கனு
ம் அதல்லாம் கேரட்டு இந்த மாரி பீன்ஸ் இந்த மாதிரி காய எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு அது ஒரு சாம்பார் மாரி செய்யலான்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்க
ஸ்டேட்டஸ் இங்கடே அறிஞ்சு வச்சு ங்க அப்பதான் கொஞ்ஜோ வந்து யூசா இரு
அதுதாங்க அதுதான் காய்கறிலா கட் பண்ணி வச்சுட்டு அது காய்கறி வாங்கினாலும் காய்கறி மார்க்கெட்ல காய்கறி வந்து இதா இருக்கு அத வேற நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டுதான் செய்ய வேண்டியத கழுவணும் சுத்தமா கழுவிட் ட்டுசெய்யற மாரி இருக்
ஆமா மாதூசி எல்லாம் பட்ருக்கும் கொழந்தைங்களுக்கு குடுக்குறதுல
ஆமா தரம் புள்ளங்களுக்கு நம்ம எப்போதுமே சுத்தமாதான் எல்லா செஞ்சி குடுக்கணும்
ஆமாங்க
அதான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாப்பாடு கேக்குதுங்க புள்ளங்க இப்போ உள்ள புள்ளங்க அந்த காலத்துல எல்லாம் நம்ப குடுக்குறத எடுத் கத்துட்டு போவோம்
ஆமா
இப்ப உள்ள புள்ளங்க அந்த மாரி இருக்க மாட்டேங்குதுங்க அதுங்களுக்கு புடிச்சதுதா கேக்குதுங்க
காலைல என்ன சாப்பாடு செஞ்சீங்க
வந்து கேரட்ல முட்ட போட்டு அதுல கொஞ்ஜோன்டு சாதத்த போட்டு கலரி அனுப்பிட்டே
உஹ்
மதியத்துக்கு சாம்பார் வக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க
செரி செரிங்க
நீங்க என்ன செய்ய போறீங்க மதிய சாப்ப படு
அது இருந்தாங்க காலயெல்லாம் செஞ்சங்க கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அது கலந்து சாப்படு மாதிரி புள்ளங்களுக் செஞ்சி குடுத்த ஆஹ அது அதெலாம் இப்ப அதே சாப்பாட இப்பயும் சாப்பிட்டுப்பேன்
வெயில் வேற அதிகமா இருக்கு புள்ளங்களுக்கு ஏதாது ச செஞ்சு குடுத்தீங்களா
ஆ குடுத்தேங்க ஆஹ ஆரஞ்சு பழம் மட்டும் ஜூஸ் பண்ணி குடுத்தேன் அத குடிச்சு இருப்பாங்க இப்ப கொண்ட கடல இருந்துச்சு அத வந்து சேலடு மாரி போட்டு வெள்ளரிக்க எல்லாம் போட்டு
அஹ எப்டிங்க செய்வீங்க அந்த கொண்டைக இருக்கல்ல எனக்கு தெரியாதுங்க அது
தெரியாதா சேரி நா நான் சொல்றேங்க கொண்டக்கடையில வந்து நைட்டு ஊற வச்சுக்கணும் காலை நல்ல வந்து அஹ் குக்கர்ல வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதல்ல உப்பு வெங்காயம் வெள்ளரிக்கா அஹ் தயிர் இது கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிட்டு அஹ் மெளகு தூள்ல்லாம போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது பிள்ளைவளுக்கு அப்புறம் வந் அதுதாம் ஒடம்புக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு சத்து அது புரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குஅதுல கொண்ட கடலையில்ல அதனால அது கலந் து கழறி ஒரு தைர் உத்தி குடுத் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நெறையா பில்லா இருக்கும் புள்ளிங்களுக் நல்லா ஹெல்தியா இருக்குங்க ஒகே அதுமாரி
மா இருப்பாங்க கொழந்தைங்க என்னைக்கும் ஆரோக்கியமா இருப் பாப்பங்க இதே மாரி டெய்லிக்கு நம்ம சா
அதுமாரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னும் குடுக்கலாங்க ஒரு நாலைக்கு பச்ச பயிறு கொண்டக்கல்ல குடுக்கலாம்
ஆஹ் செரிங்க
ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ் ஒண்ணு குடுக்கலாங்க சோளம் அவுச்சு குடுக்கலா சோளம் ஒடம்புக்கு நல்லது
அப்படிங்களா
அத அவுச்சி குடுக்கலாம் புள்ளைவளுக்கு அதெல்லா விரும்பி சாப்டுவாங்க எங்க பிள்ளைங்க உங்க புள்ளைங்க சாப்டுங்களா
ஏன் புள்ளைய அதெல்லாம் சாப்பிடாதுங்க ஆரஞ்சு பழச்சாறு கொடுத்தா அது எடுத்துட்டு போது இல்ல மத்தபடி இந்த தர்பூசணி பழம் கேக்குது
ஆஹ் அது வெயிலுக்கு நல்லது தான
தருபூசி பழம் கொடுப்பேன் ஆப் பிள் கொடுப்பேன் மாதுளப்பழம் கொடுப்பேன் ஆனா ஸ்கூல்ல இது இந்த வகைகள் தான் எடுத் துட்டு வரணும்னு ஸ்கூல்லயு சொல்லி குடுத்துட்றாங்க
நல்லது தான அது உம்
திங்கக்கிழம ஆனா ஒரு ஒரு உணவு வகை குடுக்குறாங்க
உஹ்
செவ்வாய் கிழம அன்னைக்கு ஒரு உணவு வகை கொடுக்குறாங்க அதே மாதிரி டெய்லிக்கும் ஒரு ஒரு உணவு வகைகளா குடுக்குறாங்க
அது தெரியல
ஸ்கூல்லயும் பிள்ளைங்களோட ஆரோக்கியத்துல தான் ரொம்ப கவனமாவே இருக்காங்க
ஆமா ஆமாங்க எங்க பள்ளி எங்க பிள்ளைங்க படிக்கற ஸ்கூல்லயு அப்படித்தாங்க இருக்கு நல்லா சொல்லிகிறாங்க உ
பிள்ளைங்க படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைங்களோட ஆரோக்கியத்திலயும் அவங்க ரொம்ப கவனம் செலுத்துறாங்க இப்ப வர பள்ளில்லாம்
ஆமாங்க எங்க பையன் படிக்கிற பள்ளியிலயு அப்படிதாங்க ஆமாங்க எங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தண்டிலயும் அஹ் ஒரு பிரேக் குடுக்குறாங்க போல இருக்குங்க தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு பிரேக் குடுக்குறாங்களா அதுல வந்து பிள்ளைங்க கட்டாயமா தண்ணி குடிக்கனு கட்டாயமா இல்ல பிள்ளைங்க வந்து தண்ணி குடுக்க அங்க வெயில் அதிகமா இருக்குல்லங்க அதனால தண்ணி குடிக்கணும் அதிகமா தண்ணி குடிக்கணுங்க
ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவ தண்ணி குடிக்கிற மாதிரி வசதி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூல்ல
ஆமாங்க மாலை நேரத்துல என்னங்க செஞ்சு கொடுப்பீங்க
மாலை நேரத்துல அவுங்க ஸ்கூலு வுட்டு வந்த உனே அவுங்க வந்து ஏதாவது தின்பண்டம் கேட்பாங்க
உம்
கல்ல முட்டாயி எள்ளு மிட்டாயி அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா குடுப்போம் முறுக்கு வீட்டு பலகாரம் இருந்தா குடுப்போம் இப்ப உள்ள புள்ளைங்கலாம் கடை பலகாரம் தானே கேக்குதுங்க
உஹ
உங்க புள்ளைக்கு என்ன செய்வீங்க
பிரட்டு வாங்கி வச்சிருக்கங்க அதுல வந்து இது பிள்ளைங்களுக்கு சான்வெஜ் மாரி போட்டு குடுப்பங்க அத விரும்பி சாப்டுங்க பசங்க
ஆஹ காய்கறிலாம் போட்டு செய்வாங்களே
ஆமாங்க வெது வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே வச்சு அத வந்து செஞ்சு கொடுத்தா சாப்டுவாங்க பசங்க விரும்பி சாப்டுவாங்க
அஹ அப்டிங்களா அஹ ந
டெய்லி ஏதாவது ஒரு காய்கறி சேர்க்கணுங்க அதாங்க உடம்புக்கு நல்லது
கண்டிப்பாங்க கீர வகைகள்லாம் நா டெய்லி செய்வேன் அஹ
ஆமா ஆமாங்க நானும் டெய்லிம் முருங்கை கீரை யூஸ் ப செஞ்சு குடுப்பங்க
அதுதானங்க நம்ம வீட்லயே கெடைக்குது
ஆம்
அதான் முருங்கைக்கீர வந்து நம்ம வீட்லே கிடைக்கிறப்ப அதனால டெய்லிக்கும் குடுக்காம ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து சூப்பு மாரி செஞ்சு கொடுக் கலாம்
ஆமா ஆமா ஆ ஆமா
கீரையில்ல என்ன மாரி செஞ்சு கொடுப்பீங்க
பொரியல் செஞ்சு கொடுப்பங்க மதியத்துக்கு டெய்லடி காலையில வந்து ஜூஸ் போட்டு குடுப்பங்க முருங்கைக் கீரை கருவேப்பிலலாம் உடம்பு நல்லது கண்ணுக்கு நல்லது முருங்ககீரல்ல இரும்பு சத்து அதிக அதிகமா இருக்கு பசங்க சும்மா குடுத்தா சாப்ட மாட்டாங்க அதனால ஜூஸ் மாரி அடிச்சு குடுத்தா காலையிலே குடிச்சிருவாங்கங்க அது இல்லாம காலையிலே நான் வந்து ஆப்பிள்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி குடுப்பேங்க புள்ளைங்களுக்கு அது குடிப்பா பேரிச்சம்பழம் முந்திரி திராட்செல்லாம் குடுப்பங்க மிக்சில வுட்டு அடிச்சு குடுத்தா அவுங்க குடிப்பாங்கங்க காலயிலே கொஞ்சம் வந்து ஹெல்தியா இருக்கும் உடம்பு நீங்க குடுப்பீங்களா அது மாரி பழ வகையெல்லாம் குடுப்பீங்களா
அதுக்கப்புறமா பல்ல வெளக்கிட்டு அப்புறமா பழச்சாறு குடுப்பங்க இதுதான் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு ஆஹ நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் மாரி ரெடி பண்ணி புள்ளைக்கு குடுப்பங்க
காலை நேரத்துலாங்க
அஹ காலையிலயே ஒரு அவங்க
சரி சரிங்க பள்ளியில் போறதுக்கு முன்னாடி அங்க
புரியலங்க
பள்ளிக்கு போற முன்னாடியாங்க
பள்ளிக்கு போற முன்னாடி காலையில எந்திரிச்சோன வெறும் வயத்தலயே அதை கொடுத்த நல்லதுன்னு
ஆமா ஆமா அப்படின உடம்புல போய் சேருமாங்க அது நான் ஏன் பசங்களுக்கு அப்படித்தான் கொடுத்தேன்
உம் கண்டிப்பா நீங்களும் உங்க பசங்களுக்கு கொடுங்க அஹ அதுல கொஞ்சோண்டு தேன் கலந்து குடுத்து பாருங்க
தெரிய
நவதானியம் எலாம் அதுல எலாம் வந்து கொழுக்கட்ட எல்லாம் செய்றாங்களே அதெலாம் செய்வீங்களா
பாத்து செய்லாங்க அடிக்கடி செய்றதுல நீ செய்வீங்களா
இல்லங்க எனக்கு எதுவும் தெரியாது அதான் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுக்கலான்னு பாத்தேன்
அதுவும் இந்த சுண்டல் மாரிதாங்க செய்யணும் போல அந்த ஆஹ வந்து கொண்டக்கல்ல பச்ச பட் சரி அந்த அது மாரி தானிய வக எல்லாம் இருக்கு சேரி இல்லயா
ஆமா
எல்லாம் வந்து அவு அவிச்சுட்டு அதுல உப்பு மிளகுத்தூள் எலா கலந்து அதுலயு வெங்காயம் வெள்ளரிக்கா எலாம் போட்டு அதுமே கலந்து குடுக்குதாங்க
அப்டிங்காங்க சேரிங்க சல் சில இது அப்டியே பாக்கெட்டோடே வருதுல்லங்க அத ஊற வச்சு கூட வச்சுஅவுச்சு குடுக்குறாங்க
இவா எனக்கு தெரியாதுங்க
பரவால்லங்க உங்கள்ட்ட பேஸ் ன்னதுல நெறய கத்துக்கிட்டேன்
செரி செரிங்க எனக்கு சந்தோசங்க உங்கள்ட்ட பேசுனதுல
எனக்கும் உங்க கூடா பேசுனது ரொம்ப சந்தோஷம் திரும்பவும் அழைப்பு வந்தா திரும்பவும் எனக்கு கூப்பிடுங்க அழைப்பு குடுங்க
சரி சரிங்க
வேற எதாது இருந்தா கூட எனக்கு சொல்லுங்க நான் கத்துக்கறேன் உங்கள்ட்ட
டெய்லி நெறய தண்ணி குடிங்க வெயில் அதிகமா இருக்கு தண்ணி குடிங்க பசங்களுக்கு நெறய தண்ணி குடுத்து அனுப்புங் ருக்குங்க
ஓகேங்க நன்றி தோலி ரொம்ப நன்றி
நன்றி பை நன்றி